வணக்கம் தோழி பேசலாமா
நிச்சயமாக இன்னிக்கி பாத்தீங்கன்னா நம்மள சுற்றி உள்ள இயற்கைல எவ்ளோ அழகான விஷ் விஷயங்கள் இருக்கு எவ்ளோ ரசனைகள் இருக்கு அத பத்தி நா பேசலாம்னு நெனைக்கிறே உங்களுக்கு சம்மதமா
ஆ கண்டிப்பா தோழி பேசலாம் தோழி
நம்மளோட அன்றாட இயந்திர வாழ்க்கைல நம்ம வேகமா எதயோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோ அதுல நம்ம சுத்தி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்ளோ அழகு இருக்குங்கறத நம்ம ரசிக் கவே மறந்துட்றோ இல்லயா பாத்து உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த காலை நேரத்திலயு ஒரு மாலைல சூரியன் மறையிற நேரத்துலையு அந்த சூரியனோட ஒரு இளஞ்சிவப்பு கலந்த ஒரு ஆரஞ்சு நிறத்துல இருக்கறத கூட நம்ம பாத்திருக்கோமாங்கறதே பல நேரங்கள்ல சந்தேகம் தானே
ஆமா தோழி முற்றிலு உண்மை அது நம் பரபரப்பான இந்த உலகத்துல அ பணத்த தேடியே ஓடிட்டு இருக்கோ இல்லையா
ரொம்பவே சரியா சொன்னீங்க நம்மக்கு சு சுக்கு சுத்தி இருக்கறத
நம்ம உடல்நிலைய கவனிக்க கூட நம்மளுக்கு நேரம் இல்ல தோழி நம்ம பணோ அப்டிங்கிற ஒரு நோக்கத்தோட எதிர்காலத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோ தோழி
நிச்சயமா சரியா சொன்னீங்க இன்றைய கால கட்டத்துல வாழ்வதற்கு பணம் அவசியம் இங்கறது உண்மதா அதற்காக நம்மளோட மகிழ்ச்சி நம்மளோட அன்றாட நிகழ்வுகள்ல சின்ன சின்ன சந்தோஷங்கள கூட தவற விட்டுட்டு இருக்கோ நம்ம காலை மாலை ஒரு சிறிய ஒரு மரத்தடில ஒக்காந்து ஒரு காற்று வாங்கறதா இருக்கட்டு ஒரு வானவில்ல ரசிக்கிறதாக இருக்கட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லா எவ்ளோ அற் புதமா இருக்கு இல்லையா மழைக்கு முன்னாடி வர்ற வானவில் பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா மழை வர்றதுக்கு முன்னாடி வானவில் இருக்கு அத அம்மா கூப்புட்டு த கொழந்தைங்களுக்கு எல்லா காமிப்பாங்க நம்ம நண்பர்களோட எல்லா பாத்து வானவில் எல்லா பாத்து ரசிச்சிருக்கோ இல்லையா
ஆமா தோழி சிறு வயதில் ஞாபகோ இருக்கு தோழி கண்டிப்பா ரசிச்சிருக்கோ வானவில் ரசிச்சிருக்கோ
ம் சரியா சொன்னீங்க அதே மாரி பாத்திங்கன்னா இயற்கைய ரசிக்கணுங்றதுக்காக நம்ம ஒரு கிராம ப்புறங்கள்ல இல்ல ஒரு மலை பகுதிகள்ல இருக்கிறத விட்டுட்டு நம்ம சுற்றி இருக்கிற எடத்த விட்டுட்டு நம்ம செலவு பண்ணி வெளிநாடுகளுக்கோ இல்ல முக்கிய சுற்றுலா த தலங்களுக் குமே செலவு பண்ணியே போய் பாக்கறமோஞ்சு நம்ப அருகில் இருக்க சின்ன ஒரு பூந்தோட்டம் வீட்டின் அருகே இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள ரசிக்க மறந்துடுறோம் இல்லையா அப்படி ஏதேனும் உங்களுக்கு ஒரு அழகான நினைவுகள் இல்ல நீங்க ஏதேனும் ஒரு இயற்கையை ரசித்த தருணங்கள் இருக்கிறதா
ஆமாமா கண்டிப்பா இருக்கு இப்ப மழ வர போது அப்படின்னா கொல்லை எல்லா இருக்கு இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில நெறைய மயில்கள் இருக்கு ரெண்டு மயில் சேந்து ஆடும்போது ரொம்பவு அழகா இருக்கு அத பாக்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அத பாக்கும்போது அது வந்து ஒரு மறக்க முடியாத தருணம் அது
ரொம்ப அழகான ஒரு விஷய சொல்லிருக்கிங்க நானுமே பாத்திருக்கே அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு மண் வாசனையில மயில்கள் தோவய விரிச்சிட்டு ஆடுறது வா அந்த வானம் கறுத்து அந்த காற்று வேகமா வீசுறது இது எவ்ளோ ஒரு அழகான ஒரு அருமையான சூழல் இல்ல அத நானுமே அனுபவிச்சிருக்க அடுத்ததா பாத்திங்கன்னா மேகங்கள் என்றாவது நீங்க மாலையிலயோ இல்ல இரவு நேரத்திலயோ ஒரு வெட்ட வெளியில உக்காந்து வானத்த ரசிச்சிருக்கிங்ளா அந்த மேகங்கள்ல எத்தன வடிவங்கள் வருது பாத்துருக்கிங்ளா நம்ம குழந்தை பருவத்திலயு செரி இன்று சரி மேகங்கள்ல அங்க பாரு ஒரு யான மாரி தெரிது ஒரு கரடி மாரி தெரிது பூ மாதிரி இருக்கு அப்படின்னு மேகத்தோட வடிவத்தை எல்லா ரசிச்சிருக்கும் அப்படி ஏதேனும் அனுபவ இருக்கா உங்களுக்கு
கண்டிப்பாமா நெறைய அனுபவம் இருக்கு ஆ இப்பயுமே நம்ம ஒரு வடிவத்த மனசுல யூ கிச்சுட்டு மேகத்த பாத் தா அது மாதிரியே தோணு நம்மளுக்கு நீல நிறத்தையோ அந்த கரு மேகங்கள் கருப்ப இருக்கும் போதோ அது மாரி தோணு கண்டிப்பா ஒரு உருவ தோணு நம்ம நெனைக்கிற உருவம் வானத்துல தோன்ற மாரி இருக்கு பௌர்ணமில பாத்திங்கன்னா அந்த நிலாவ ரொம்பவு அழகா இருக்கு பௌர்ணமி நிலா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கு பௌர்ணமி நிலா பாத்திங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு
நிச்சயமா தோழி நா அடுத்த முறை அதையு ரசிச்சு பாக்கற நா ஏனா பௌர்ணமில வந்துட்டு பருவம் பௌர்ணமின்னு வரம்போது இரவு சூரியன் மறையறத விட ஒரு நள்ளிரவு ஒரு பதினோரு மணிக்கு மேல தானா நல்ல வெளிச்சமா இருக்கு அதலியு ஒரு மூன்று மணி அளவுல எல்லா நல்ல நிலா வெளிச்சம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குந்தான நம்ம அருகில நிலா இருக்கிற மாதிரி
ஆமாமா லைட்டு போடாத வெளிச்சம் மாதிரி ரொம்பவு பிரகாசமா இருக் கு நிலாவோட அந்த வெளிச்சோ
ரொம்பவே சரியா சொன்னிங்க தோழி அடுத்ததா பாத்திங்கன்னா நம்ப வீட்டருகே உள்ள ஒரு குள ங்கள் ஆ ஒரு தண்ணீர் கூட மிக அழகுதான அ ஒரு ஆறு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டு அருகே அங்க மதகு போட்ருப்பாங்க அதுல இருந்து வரிஞ்சு ஓடுற தண்ணீர பாக்க அருவில இருந்து நீர்பீச் சிட்டு ஊற்ற மாரி இருக்கும்ல அதுவே ஒரு அழகான இயற்கை ரசனை தான அப்டி நீங்க ஏதேனு பாத்துருக்கீங்களா
நா பாத்திருக்கே ரசிச்சிருக்கே வெளையாண்ட்ருக்கே எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆறு இருக்குறதுனால அ சிறு வயதுல நாங்க போய் வெளையாண்டது உண்டு
ஓ நல்ல விஷய சொன்னீங்க எனக்குமே அந்த கொழந்தை பருவத்துல இந்த ஆத்து தண்ணி ஓட ஓட அதுல வெளையாண்டது அந்த ஓடுற வாய்க்கால் தண்ணீர்ல வந்து நம்ம மீன்கள் துள்ளி ஓடுறத ரசிக்கிறது அதப்பிடிங்க நம்ம மீன் சாப்றோமோ இல்லயோ நண்பர் தூண்டில் வெச்சுக்கிட்டு இது மீன் புடிக்க போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லா எனக்குமே ரொம்ப ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அப்டி ஏதேனும் அனுபவங்கள் இருக்கா
ஆமா தோழி மீன் மீன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக் கு இந்த கொளத்துலயோ இந்த ஆத்துலயோ பிடிக்கிறத பிடிப்பாங்க அதெல்லா பாத்துருக்கே நானு
ஆமாம் தோழி இன்னு கொழந்தை பருவத்துல யு செரி கொழந்தைகள்னு சொல்றத விட இந்த காலத்திலயுமே நம்ம இவ்ளோ ரசனையான விஷ் அவ்ளோவையும் பாத்துட்டே இருக்கோ
இப்பொழுது அன்றாட வாழ்க்கையில ரசிக்கிற விஷயங்கள் ஏதேனும் இருக்கா
தோழி கொஞ்ச வேகமா பேசலாமா தோழி
ஆம் கேக்கிறதா இப்போது சமீபத்துல நீங்க அன்றாட வாழ்க்கையில ஏதேனும் இயற்கை சார்ந்த ரசித் த்த விஷயங்கள் இல்ல நீங்க சென்று வந்த இடங்கள் ஏதேனும் இருக்கிறதா
அ கொடைக்கானல் போனப்போ அந்த மேகங்களு அந்த காலரும் இந்த அந்த சா மழையோட அந்த சூரிய வெப்ப வந்து ரொம்ப இதமா இருந்துச்சு தோழி அது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு
நீங்க சொன்னது போ எனக்குமே ஆசையா இருக்கு நா இது வரைக்கு மலைப்பகுதிக்கு சென்றது இல்ல நான் ஆனா கேள்விப்பட்டிருக்கே மலையோட உச்சிலல எல்லா நிக்கும் போது மேகம் நம்மள வந்து தவழ்ந்து நம்மள உரசிக்கிட்டு போற மாதிரி இருக்குன்னு நீங்க இப்போ சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு ஜில்லுங்கிற ஒ ரு உணர்வே வந்தது எனக்குமே ஆசை இருக்கு நிச்சயமா நானு ப அது செஞ்சு பாக்கணு நெனைச்சிட்ருக்கே பயணோ போகனுன்னு சொல்லுங்க தோழி வேற ஏதேனும் ஒரு புங்க மர நிழல் இல்ல வேப்ப மரத்து நிழல்ல உக்காந்து இயற்கை காற்று வீசு முல அப்ப அந்த புங்கை மரம் கேள்விப்பட் ருக்கீங்களா அந்த மரத்தில பூக்குற பூக்கள் வந்து ஒரு மதமான மனம் வீசு அதுவே ஒரு அழகான இயற் கை ரசனையா இருக்கும் இல்லையா
ஆமாந்தோழி ஆமா
மகிரம் பூ கேள்வி பட்டிருக்கீங்களா அந்த பூ ப வந்துட்டு அந்த பூக்கள் கொட்டி இருக்கும் போது அந்த மரத் தடி வந்து நல்ல ஒரு மனம் வீசுமே மரம் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு பல அடிகள் வரைக்குமே வந்துட்டு நல்ல மன வீசும் இதெல்லா ஒரு இயற்கையில் ஒரு அற்புதமான விஷயம் தானே இயற்கையோட நம்ம அன்றாடம் ரசிக்க வேண்டிய விஷயம் தான
ஆமாந் தோழி
ம் சொல்லுங்க தோழி உங்களுக்கு வேற ஏதேனும் இயற்கை பற்றிய ரசனைகள் இருந்தாலு நீங்க என்னோட பகிர்ந்துக்கலா
காலையில எந்திரிச்சு இந்த மார்கழி மாசத் துல அடிக்கிற வெயில் இருக்கே அது வந்து ரொம்ப இதமா இருக்கு தோழி அது வந்து நா ரசிச்சிருக்கே
ஆமா நல்ல விஷயம் சொன்னீங்க பனி குளிர்ல இருக்கும் போது நம்ம காலையில ஒரு ஏழு மணிக் கு மேல வர்ற வெயில் இருக்கும் இல்லையா அது நமக்கு ரொம்ப ஒரு இதமா இருக்கும் வெயில் இருக் கு ஆனா நமக்கு வேர்காது சுல்லுனு இருக்காது அது குளிர நம்மள்ட்டேந்து போக்குற மாதிரி இருக்கு நல்ல விஷ யந்தா சொல்லிருக்கீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பூக்கள் பில் பில் அந்த மாதிரி வி ஷயங்கள் எல்லா புல்லு எல்லா இருக்கும் போது அதுல பனி துளிகள் இருக்கு இந்த சூரிய ஒளி பட்டோன அந்த தண்ணில அந்த சூரிய ஒளிப்பட்டு ஒரு மஞ்சள் நிறமா ஒளிர்றதா இருக்கட்டு கொஞ்ச கொஞ்சமா அந்த பனித்துளிகள் காற்றுல கரைஞ்சு போகுறது இந்த மாதிரி வி ஷயங்கள்லா ம பனிக்காலங்கள்ல இருக்கு, மிக அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க
ஆமா தோழி
மழைக்காலமு ஒரு அருமையான விஷயந்தானா மழைக்காலத்துல ஒரு ஓடுற தண்ணீல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் செஞ்சு விட்றது மழை தண்ணீர் வந்து ஒவ்வொரு இடத்துல விழும்போதும் ஒவ்வொரு விதமான ஓசை இருக்கு அது வந்து மழைக்காலத்துல ரச னையா மட்டு இல்லாம ஒரு இசையாவு இருக்கு உதாரணமா பாத் தீங்கன்னா தரையில விழும்போது அந்த மழை தண்ணீர் ஒரு சத்தமாவு ஒரு ஓட்டு மேல விழுது இல்ல ஒரு இரும்பு தகரத்து மேல விழுது ஒவ்வொரு எடத்துலயு ஒவ்வொரு விதமான ஓசையோட மழைத்துளி விழுறது கூட ஒரு இசைதான
ஆமா தோழி
ஆ சொல்லுங்க தோழி நம்ம பல இயற்கை சார்ந்த விஷயங்கள பேசிக்கிட்டே இருக்கோ நம்பள சுத் தி இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இதல்லா நம்ப ரசிக்க தவறிருக்கோ அதே மாதிரி இந்த பறவைகள் குருவிகள்லா ஓசை கூட நமக்கு அழகான ஓசைதான நம்ப இயந்திர வாழ்க்கையில ஒரு வா வாகனங்களோட சத்தம் ஒ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுவே இருக்கோ ஆனா ஒரு அமைதியான மரத்தடியில உக்காந்து பாத்தோம்னா பறவைகள் எல்லா கத்து காலை நேரமாக இருக்கட்டும் இரவு பறக்கறப் பறவைகள்லா தன்னோட கூண்டுக்கு வர நேரமாக இருக்கட்டு ஒரு மரத்தை சுற்றி ஒரே மிக அதிகமான ஒளி எழுப்பிக்கிட்டு கூட்டம் கூட்டமா பறவைகள்லா வந்து அமரும் இல்லையா அதுவே ஒரு அழகான சத்தம்தான
ஆமா தோழி இப்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாமரம் இருக்கு தோழி அந்த மாமரத்துல உச்சியில இருக்க பழத்த பறிக் க முடியாது அப்டிங்கிறதுனால அந்த மாம்பழம் பழுத்து இருக்கு இல்லயா அதுல ச மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கீ ந றையா கிளிகள் பறவைகள்லா வந்து அத கொத்தி கொத்தி சாப்டுட்டு இருக்கும்போது அத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு தோழி
நல்ல விஷய சொல்லிருக்கீங்க ஆமா மாம்பழம் கொய்யா பழத்த எல்லா பா
கொய்யாப்பழோ, கொய்யாமரம் மாமரத்துலல்லா பாத்தீங்கன்னா நறைய கிளிகள் பச் சை கிளி நறைய வரு கலர் கலரான கிளிங்கள்லா நறைய வரு அதை பாக்குறதுக்கு ரொம்பவு அழகா இருக்கு தோழி
நல்ல விஷய சொல்லிருக்கீங்க அந்த பழங்கள கூட நாங்க குழந்தை பருவத்துல எல்லா சாப்ட்டுருக் கோ அது நல்ல ஒரு சுவையா இருக்குன்னு சொல்லி குருவில் அணில் கடிச்ச கொய்யா மா அது மா மாம்பழம் இதெல்லா கூட சாப்ட்டு கூட இருக்கோ நீங்க சொன்ன விஷயங்கள்லா நல்லா அருமையா இருந்தது இவ்ளோ நேரமா உங்களோட உரையாடினதுல நல்ல விஷயங்கள பகிர்ந்து கொண்டேன் நன்றி
நன்றி தோழி வண் வணக்கோ தோழி